கேக்குதா நா பேசுறது கேக்குதா சத்தமா கேக்குதா இல்லல்லங்க நார்மலாதா கேக்குது அப்படிங்களா வேற ஒருத்தங்க பேசி னாங்க ரொம்ப லோவா கேட்குது அப்டின்னு சொன்னாங்க
ஓ சேரி சேரிங்கமா
ம் சேரிம்மா ம் வேற என்ன பேசலா
ம்ம்
ம் வீட்டுலதிங்க இ இப்ப தனியா இருக்கீங்க ஆ எல்லா பண்டிகையு ஆ இல்ல இல்ல பாப்பா இருக்கா நான் சொல்றது பண்டிகை இப்ப இப்ப எங்களுக்கெல்லா வந்து எங்க மாமியார் இவங்கல்லா சொல்லி தருவாங்க இந்த இந்த பண்டிகை எப்டி செய்யணு அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாரி நீங்க எதெதெல்லா வழக்கமா செய்வீங்க
தீபாவளிக்கு தீ பட்டாசு வெடிப்போ பொங்கலுக்கு பொங்கல் வைப்போ
ஆ இல்ல தீபாவளிக்கு கூட இப்ப வந்து நெறைய பேர் நோம்பு அந்த மாரி இருக்கு இல்லையா
இந்த மாரி நம்பளுக்கு நோன்ம்புங்கிற பேச்சுக் கே எடோ இல்ல சின்ன வயசுல இருந் த மாரி விரதோ அந்த மாரிலா இது பண்ணி பழக்குனது இல்ல எங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு அந்த புரட்டாசி மாசோ விரதம் ம்பாங்க நம்பளுக்கு பசி தாங்காது நா அதுனால சீக்கிரமா எந்திரிச்சு சமச்சிட்டு சாப்டுருவே இல்லன்னா ஒரு சில நேரத்துல அந்த இது கும்பிட முடியாம போயிரு
ஆ ஆ ஆனா நாலஞ்சு வாரம் வரு இல்லையா ஆமா ஆமா ஆ அப்போ ஏதோ ஒரு வாரோ பண்ணிக்கலாமே
நம்பளுக்கு ஒண்ணு டைம் இரு அவிங்க வீட்டு்ல இருக்கணு நம்ப நா ச எனக்கு வெரதெல்லா நா இருக்க மாட்டே அப்டிம அவ இங்கதா இருப்பாங்க நா வேணா சமச்சு குடுக்குறேம்ம அந்த மாரிலா இருக்கு
நாங்களு நாங்களு செய்வோம்மா புரட்டாசி மாசோ சனிக்கெழமை வெர அது செய்வோ நாங்க
ஓ செரி செ
தமிழ் வருஷ பொறப்பும் செய்வோ அது தமிழ் வருஷ பொறப் பன்னைக்கு தா எங்க வீட்ல இறந்தவங்களுக்கு துணி வப்பாங்க
ஆ அது அப்பா வந்து செய்ய சொன்னாங்க ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பசி அப்போ அப்பாவுக்கு எனக் கு சண்ட எனக்கு பசிக்குது வேணு அப்புன்னா சாமி கும்பிட்டு அந்த இறந்தைங்களுக்கு தா அப்ப தாத் தாவுக்குல இது பண்ணிட்டு இருந்தாங்க சாப்ட்டுக்கலா அப்டினாங்க அப்றோ நானெங் தா தாத்தா எனக்கு ரொம்ப பசிக்குதுனு எங்க தாத்தா முன்னாடி பேசிட் நா எடுத்து சாப் ட்டு சாமி கும்டதுக்கு முன்னயே பானா எங்க அப்பாவுக்கு தெரியாது ஆனா சொல்லிட்டே ரொம்ப நாள் கழிச்சு நா அன்னைக்கே சாப்ட்டனே அப்டின்டே
ஆ ஆ ஆ இல்லம்மா அது வந்து இப்போ நீங்களு சரி எ உங்க ஹஸ்பண்டோட அம்மா அப்பா இல்லன் சொல்றீங்க இல்லையா உங்க வீட்டுக்காரர் க்கு அந்த மாசோ வர அமாவாசன் அன்னைக்கு கும்ட்டு பாருங்க
சேரிங்கமா ஓ ஆனா ஃபோட்டோ இல்லேங்ளேமா
ஏ என்னாச்சு
அவிங்க அம்மா போட்டோ இல்ல அப்பா போட்டோ வேணா இருக்கு
இருக்கா இப்ப அவரு காலைல எத்தன மணிக்கு வெளில போவாரு
அவிங் காலைல ஒரு ஏழு மணிக்கு ஒரு சில நேர்த்துல ஆறு மணி அந்த மாரிலா எட் டு மணி அந்த மாரி கூட போய்ருக்காங்க
அப்டிங்களா ஆனா அமாவாசன் அன்னைக்கு கண்டிப் ப்ப இப்போ எ ந நமக்கு அம்மா அப்பாருக்காங்க அவருக்கு அம்மா அப்பா இல்ல அப்டின்றனால அந்த அமாவாசன் அன்னைக்கு ஒரு நாள் மட்டு காலேல அவரு என்ன சாப்ட்றாரோ டிஃபனா கூட இருக்கட்டுமா
செரிங்மா
நீங்க கொஞ்சமா காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்றோ மா அவர அவுங்க அப்பாவ அவுங்க அம்மாவ நெனச்சு பூஜ மட்டு பண்ணிட்டு ஆ அது சொல்லுங்க அது ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன் சொல்லுவாங்க அமாவாச
சேரிங்மா நா அந்த டைம் பண்ணி பாக்றேங்மா
ஏ ஆக்சுவலா சித்ர மாச அம்மாவாச எடுத்துப்பாங்க ம் இப்ப நாளைக்கே அம்மாவாச இருக்குமா ஞாய்த்திக்கெழம வந்துருக்கு
நாளைக்கு கொஞ்சோ கஷ்டோ தாங்மா
அப்டியா
ஆ இன்னொரு நாளைக்கி அ நாளை இருந்து ஒரு ஃபைவ் டேஸ் கஷ்டந்தா
ஆ ஆனா நீ செய்யணுன் பரவால நீ செய்யணுன் அவசியோ கெடையாதுமா
ஓ
இப்ப நீ செய்யணுன் அவசியோ கை இப்ப நா கூட சில நேரோ ஆய்டு அ நா எல்லா சமச் ச்சு வச்சுருவே நா அத வந்து எங்க மாமியாரு மஞ்ச தண்ணில தண்ணி தெளிச்சிட்டு அத எடுத்து படையல் போட்டுட்டு காக்காக்கு வச்சிருவாங்க சேரி அந்த மாரி இப்ப நம்ம செஞ்சோனா
எனக்கு ஃபஸ்ட்டு டேவு ரெண்டாது டேவு சுத்தமா முடியாது மூணாவது டேனா ஓகேங்களா ஃபஸ்ட் செகண்டு் முடியாது சுத்தமா
டிஃப அ செரி நீங்க எது செய்லேனாலு செரி ஒரு நாளைக்கி அவர் க காக்காக்கு கொஞ்சோமா என்ன செய்றீங்ளோ அது காலேல காக்காக்கு வச்சுட்டு சாப்ட சொல்லுங்க
ஓகேங்மா
நீங்க இப்ப மா உங்களுக் அது மாற்றோ தெரியு சேரிங் கொஞ்சமா நீ என்ன சமைக்குற கண்டிப்பா சொல் ஆ நீங்க என்ன சமைக்கிறீயோ அதையே காக்காக்கு கொஞ்சமா வச்சுட்டு அதுக்கப்மா நீங்க ஒ சாப்ட்டுடுங்க அவங்க அப்பாவ நெனச்சு அது மாசத்ல ஒரு ஒரு நாளாவ்து அவங்கள நெனைக்கணு அப்டின்னு
அ நா அம்மா வீட்டு சைட்லலா டெய்லியு காக்கா வரு அங்க காக்கா வந்து காலேலே கத்து சாப்பாடு போட்லீனா இல்ல நாங்க பக்கத்துலே போய் வெப் போம் பக்கத்துலயே உக்காந்துருக்கோ இங்க ம் இங்க வந்து வச்சா நாங்க தனியா வந்து ட்டனால இந்த எடத்துல வீடு சுத்தி இருக்கு ஆனா யார் க்கு வெச்சு பாத்தே ஆனா காக்கா வந்து சாப்புட்ல
ஆ அப்டியா செரி ஆனாலு என்னவோ நம்ம அவங்கள பெரியவங்கள நெனச்சி சும்மா வச்சிட்டு வந்துறச் சொல்லு அது காக்கான்னு கூப்ட்டா தா அது சாப்பிட்ற வரேலயும நம்ப சாப்பிடக்கூடாது
சேரிங்ம்மா
அது எதுவுமே இல்ல நம்ம சும்மா வச்சிட்டு வந்து அவர வந்து தனியா சாப்பிட்டுக்கோ சொல்லு தனியா ஐ மீன் அ அவர சாப்ட சொல்லு பரவால்ல ம் நாளைக்கே நா நானு அமாவாசன் அன்னைக்கு நா நா வந்து வீட்லயே சமச்சு குடுப்பம்மா எல்லாருக்
ஒ நீங்க மந்த்லி மந்த்லி இதே மாறி பண்ணுவீங்ளா
ஆமா அ நா இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷோ மா நா எங்க வீட்ல பழக்கந்தா அம்மா வீட்டுலேயு இங்கேயு ஆனா நா வந்து ரெண்டு வருஷோ மா நா பண்ணிட்டு இருக்கே நா அமாவாச அன்னைக்கு நம்ம ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு குடுத்தா நல்லதுன் சொல் வாங்க அது நல்லதோ இல்லையோ எனக்கு தெரியலே ஆனா நா வந்து நானா சமச்சு எங்கிட்ட கிட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கு போயி கோயில் கிட்ட அந்த மாதிரி குடுத்துட்டு வந்துருவே
ஓ செரி செரிங்கம்மா
ஒரு அமாவாசன் அன்னைக்கு நா அதப் பண்ணிட்டு தா மா வரேன் எப்பயாவது இன்னும் அ அ வேற தீட்டு வரு பார்த்தீங்ளா
ஆமாங்ம்மா
யாராவது எறந்துட்டா அந்த மாதிரி தீட்டு வரும்போது மட்டு யாருக்கு சாப்பாடு குடுக்க மாட் டே ஆனா நா நா மந்த்லி ஆகுறது இதெல்லா கணக்கு வராது
ஓ செரி செரிங்ம்மா
நா செஞ்சு நா கோயிலாண்ட நானே எடுத்துன் போய் குடுத்துருவே சேரிங்க அந்த மாதிரி ஒரு நாலு பேருக்கு நம்ம சாப்பாடு போட் டாலுமே நல்லதுன் சொல்லுவாங்க டி ஐ யார் அது பண்ணனுன் கெடையாது நீங்க காக்காக்கு சாப்பாடு வைங்க போது அதுக்கப்பறமா தானா ஒன்னொன்னா எல்லாமே நல்லதே நடக்கு சேரிங்கம்மா ட்ரை பண்ணி பாக்குறேங்மா செரி செரிமா என்ன பைய தூங்கவே இல்லயா
பைய இல்ல பாப்பா அது தூங்காது அந்த புள்ள தூங்கவே தூங்காதுங்கம்மா நைட்டு ரெண்டு மணி ஆனாலு வாம்மா ஃபோன் பாக்கலா டிவி பாக்கலா வெளையாடலானு கூப்டும் நம்ம படுக்கற வரைக்கு கம்முன்னு இருப்பா படுத்துட்டா தா அம்மா தண்ணி வேணும்மா அப்பிடிம்பா
இப்பதாங்க வேற ஒருத்தங்க பேசி நாங்க அவங்களு அது தா சொல்லினு இருக்காங்க ரெண்ட்ர வயசு பைய ஒரே சேட்ட பண்ணிட்ருக் க்கா என்னால முடில
நால்லா இந்தப்புள்ள பொறந்த புதுசுல நீ தாண்டி எனக்கு வில்லியே ஏண்டி முழிச்சுக்கிட்டே இருக்க உங்க அப் அப்பா அங்க தான்ட்டு இருக்கு போய் உங்க அப்பன எழுப்பேண்டி ஏண்டி என்னைய எழுப்புற அப்டின்லா இவள திட்டுவ
ஆனா நம்ம பசங்க அப்டித்தா இருக்காங்க இம்மா இவ்ளோ வயசாயிருக்கு இப்பவு ஸ் சரி நானு இவரு பக்கத்ல பக்கத்ல இப்போ ப இப்டி உக்காந்துட்டோ இல்ல டி வி பாத்து ட்டோ இருந்தோனா பசங்க ரெண்டுமே இல்ல இல்ல ஒக்கார மாட்டாங்கமா ரெண்டு பசங்களு வந்து என் மேலே தா படுப்பாங்களே நா உக்காந்துட்டு இருந்தேனா அவன் மடில டேய் அங்க பக்கத்ல உங்க அப் ப்பா இருக்காங்க அவர் மேல சாயுங்களேன்டா அப்டின்னு சொல்வ நானு
நோ நோ நோ நோ தா இங்க ஒருத்தி எங்கிட்ட அடி வாங்காம ஆஹ் கண்டிப்பா கம்முன்னு இரு சௌமி இதோ இல்லைங்மா அவ வெளையாணு கட்டி புடிக்கணு அவள முத்த குடுக்கணு கட்டி புடிக்கணு முத்த குடுக்கணு அவள டெய்லி முததோ கட்டி புடிக்ணு அம்மா வா கட்டி புடிச்சு தூங்கலா கட்டி புடிச்சு முத்த குடுக்லா
ம்
இந்த கேர்ளா இஸு ஆ இந்த கேர்ளா இஸு பாத்திங்ளாமா
ஆமா மா பாத்தன்மா
அதாங்மா அய்யயோ
இல்ல அதுக்கப்றமாவு ஒன்னு தமிழ்நாட்ல ஒண்ணு நடந்ததுன் போட்ருந்தங்கமா
இல்ல
இப்ப கேர்ளா நியூஸ் வந்து அந்த கொழந்தய கொன்னது தான சொல்ற தமிழ்நாட்ல அதுக்கடுத் அதுக்கப்றமா தமிழ்நாடுல ஒன்னு நடந்ததுன் காட்னாங்க
ஓ நா கோய்ம் புத்தூர்ல வந்து ஒரு பன்னண்டு வயசு கொழந்தையு மூணு வயசு கொழந்தையு தா ஒரு கீழ் வீட் ல இருக்குற ஒரு தாத்தா அம்பத்தி ஒம்போது வயசு அதுன் கேள்விப்பட்ட அந்த பொண்ணு பன்னண்டு வயசு பொண்ணு வந்து இங்க அம்மாட்ட சொல்லி இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு ரெஸ்ட்ரூம் போம்போது என்னமோ தா அவிங்க அம்மா பாத்து தெரிஞ்சுகிட்டாங்க அப்றோ அது எதோ கேஸ் ஆச்சுன் சொன்னாங்க
ஆ ஹ ஹ ஹ இல்ல நா எனக்கு இது தெரில ஆனா சமீபத்ல மறுபடியு கேர்ளா அது நடந்ததுக்கப்றமா மறுபடியு ஒரு அம்மா வந்து பையன கொன்னுட்டாங்க அப்டின் சொல்லி ஏதான் இப்டி கள்ள தொடர் பிலியே போய்ட்டு இந்த மாரி ஆ நம்ப பாத்திங்ளா அந்த அபிராமி வந்து இப்பவு கேஸ் ஓடிட்டேதானே இருந்தது
எந்த அபிராமி யாருங்மா
ஆ மொதல்ல பசங்கள கொன்னது அவதாம்மா
ஓ இந்த பிரியாணி
ஆமா பிரியாணி
ஓ செரி செரி செரிங்க அது தெரிய பேர் தெரில பிரியாணின் ஞாபக வன்ச்சு
ஆ ஆ அந்த பொண்ணுதா
ஓ
ஆ அந்த மாரி பண்ணி அந்த பொண்ணுதா மொதல் தறவயா ஒரு அம்மா அந்த மா ரி கொன்னாங்க அப்டின் சொல்றது அந்த பொண்ணுலருந்துதா ஸ்டார்ட் ஆனதே
ஓ சேரி சேரிங்மா உத்ரபிரதேசலயு அதே மாரி தாங்மா ஆச்சு நீங்க
இது வந்ததுக்கு அப்றமா எல்லாமே ஒரு இதுல போஸ்ட்டா வந்ததுமா யார் யாரு எந்தெந்த நாட்ல யார் யார் இப்டி எல்லா பண்ணாங்க அப்டின் சொல்லி ட்டு போட்ருந்தாங்க அதுலதா பாத்தே நானு ம்
சேரி
சரிம்மா மறுபடியு கலந்து பேசுவோ ம் ம் சரிம்மா இருக்கேமா
ஆ சரிங்